ஹலோ ப்ரோ
ஹலோ ஹலோ
ப்ரோ கேக்கதா ப்ரோ
கேக் கேக்குது ப்ரோ வணக்கம் ப்ரோ
ப்ரோ ஆ ப்ரோ வணக்கம் ப்ரோ எப்டிக்கிறீங்க
நா நல்லா இக்குறே ப்ரோ நீங்க ப்ரோ
ஆ ப்ரோ பரவால்ல ப்ரோ வீட்டுல எல்லா நலமா
எல்லா நலம் ப்ரோ நீங்க ப்ரோ உங்க வீட்டுல ப்ரோ
ஆ ப்ரோ பரவால்ல ப்ரோ அது தா
ஆ செரி ப்ரோ நானு ஒரு நாப்பது கோழி வளக்குற ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ
ஆ அதா அதா ப்ரோ இப்போதிக் தீனி போட்னுருக்ற ப்ரோ
பிஸ்னஸ் மேன் நெனைக்ற ப்ரோ நீங்க பேட்ஸ்
ஆமா ஆமா ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ அது என்னா பண்றது ப்ரோ அதுக்குதா ப்ரோ கால்ல இந்து ஒரே கஷ்டோ ப்ரோ ஃபுல்லா வேல செஞ்சினேருந்த ப்ரோ எல்லா தீனி எல்லா ஊற வச்சி அதா ப்ரோ ஒரு ரெண்டு மூணு சேவலுங் சண்டைக்கு போது அதனால வந்து கொஞ்சோ தீனீ கீனி பாதாம்லா பாதா மு வேர்கல்ல முட்ட அதெல்லா ஊற வச்சி குட்த்துன்னுக்ற ப்ரோ இப்பதா ரெண்டு கோழி குட்த்த ப்ரோ இன்னு ஒரு நாலு கோழி இக்கிது ப்ரோ அதுக்கெல்லா குடுத்துட்டு அதுக்கப்றோ மீதிக்கிற கோழியனுகெல்லா வந்து கம்பு கவுரு
ஆ ப்ரோ
அதுக் கொஞ்சோ ஊட்ட சத்தெல்லா குடுத்துனே இருக்கணு ப்ரோ மீதியெல்லா கொஞ்சோ ஆம்லெட் போனு ப்ரோ
ஆ அப்பதா ச கரெக்டா பராமரிச்சாதா அது நம்புளுக்கு பயன் தரு ஆமா தான ப்ரோ
ஆமா ஆமா ப்ரோ அப்பதா ப்ரோ அது சண்டைக்கு போய் ஜெயிக்கு ப்ரோ சண்ட போடு ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ
சொல்றதுல போற எடத்துல எங்கனா போலீஸ் வந்துறாங்க ப்ரோ ஒரே பிரச்சன ப்ரோ போலீஸ் புட்ச்சுதா அது ஒரு பிரச்சன ப்ரோ நா ஆமா ஆமா ப்ரோ கோழி சண்டெல்லா தா கஷ் ட ப்ரோ அப்டி போறோ கோழி வளக்குறோ சண்ட போனு அதுக்கு தீனி போ னு அதுக்கு ஒரு செலவாவது இப்ப ரொம்ப கஷ்டோ ப்ரோ அன்னைலருந் கஷ்ட்ட பறோ இன்னிவரியு
அதெல்லா ஒண்ணுல்ல ப்ரோ இப்ப இப்ப எவ்ளோ கஷ் ட பறீங்ளோ பின்னாடி அவ்ளோ நல்லாருப்பீங் ப்ரோ
ஆமா ஆமா ப்ரோ யாரு ஆள் இல்ல ப்ரோ ரெண்டே பேரு நானே ஏ தம்பி ஒருத்தங்றா ப்ரோ சூர்யா ரெண்டே பேர் தீனி உட்னுக்குறோ ப்ரோ உன்னு ரெண்டு பேரு கூப்ட்டோ சீனின்னு ஒருத்தன கூப்ட ப்ரோ அவ வ தா திருப்பத்தூர் போறன்றா இங்க இதுக் போறன் ற ஆ மனசே செரில ப்ரோ எத்தன டைம் கூட்டாலு வெளிய போறா காலேஜ் வேலைக்கு போறன் சொல்னேக்றா ப்ரோ ஆனா வேலைக்கே போமாட்றா நானு எவ்ளவோ சொல்லி சொல்லி பாத்துட்டே நானு சொல்லி பாத் துட்டே ஏ நண்பர் ஒருத்தர் பெயிண்டிங் வேல செய்ற அவங்கட்னா வந்து சேர்டா இல்ல எங்க அண்ண ஒருத் ஒருத்தக்கு உன்னொரு பார்பண்டிங் ஒர்க்து அவங்கன்னா வந்து செய்டானு எவ்ளோ சொல்லி பாத்துட்ட ப்ரோ அவ செய்ற மைண்ட் செட்லயே இல்ல ப்ரோ நானு எல்லோ எவ்ளோ சொல்றது தெர்ல செரி ஏ கட்னா வாடா கோழிக்குனா இல்ல ப்ரோ அதா சொன்ன நானு இந்த மாரி ஏ கட்னா வாடா இங்க கொ யா வேலனா செய்வே கோழி அப்பனா ஒரு மைண்ட் அந்த டிப்ரஷன் வெளிய வந்து அடுத்த வேல தா தேடறதுக்கு ரெடி ஆவ அப்டின்னு சொல்லி பாத்துட்டே அங்யு அந்த ஃப்ரீயா இருக்கர்து வர மாட்டா செரி சாயந்தத்ல கிரௌண்டுக்கு வாடானா சொல்ட கிரௌண்டுக்கு வர மாட்றா விளையாறானு சொன்னா விளையாடவு மாட்றா சாப்புறா ஏசி போட்டு தூங்குறா ப்ரோ வீட்லயே அதா ப்ரோ விளயாட்னா தான விளையாட்டுக்கு வாடானா விளையாட்த்துக்கு வர மாட்றா சாய்ந்தர கால்ல சாப்றா ஏசி போட்னு தூங்றா திரும்ப மதியான சாப்றா ஏசி போட்டு தூங்றா உட்டா திருப்பத்தூர்ல போய் டீ குட்ச்சுட்டு வந்து படுத்துக்குறா கூட பொறக்கலனா கூட தம்பி ப்ரோ என்னா ப்ரோ பண்றது எவ்ள் ளோ ளோ சொல்லி பாத்துட்டே ஒன்னு எங்க பேரு சீனிவாசன் என்னாபா எவளவோ சொல்ட்டே ப்ரோ வண்டில மட்டு நூறுவாய்க்கு டெய்லி இப்ப கால்ல பெட்ரோல் போட்றா அப்டியே ரவுண்ட் அடிக்கிறா ப்ரோ ஊரவே ரவுண்ட் அடிச்ட்டு திருப்பத்தூர் போய் ஒரு டீ குட்ச் ட்டு வந்துட்றா திரும்ப வீட்லயு கால்ல டிஃபன் சாப்ட்டு திரும்ப படுத்தானா ஏ சி போட்னு மதியான தா ப்ரோ மத்யான சாப்பாடு சாப்ட்டு திரும்ப படுத்தானா திரும்ப சாய்ந்தர
மை வறுமை இது தெரில ப்ரோ அதுதா ப்ரோ
நானு எவ்ளோவோ சொல்ட்டே ப்ரோ என்னானவோ பண்ட்டே ப்ரோ போங்க ப்ரோ ரொம்ப க டிகிரி முட்ச்சுக்குறாரு ப்ரோ பி காமு நானு எவ்வளவோ சொல்லிட்டே ப்ரோ நம்பளுக்கு ஒரே கஷ்டமாருக்குது ப்ரோ க கூட இருக்குறவலா நம்மளக் கேக்குறாங்க ஏப்பா இந்த மாரி வந்து தம்பிய அந்த மாரி வெச்சினுக்கிற அப்டின்ட்டு
அங்க ஆமா ப்ரோ
அத நானு எவளவோ சொல்ட்டே ப்ரோ ப்ரோ
நீங்க சாப்ட்டீங்ளா
இல்ல ப்ரோ எங்க இதெல்லா நென்ச்சா சாப்பாடு எறங்குற மாரியாக்குது சாப்புட்டா சாப்பாட பாத்தாலே ஒரு பேஜாராயிடுது இவனுங்களா நென்ச்சு பாத்தா
தெம்பு இருந்தா தா ப்ரோ இந்த பிரச்சனையெல்லா ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு பல வரு
ங்க ப்ரோ நானு எவ்ளவோ பாக்றே திரும்ப வீட்டுக்கு போனா வீட்ல ஒரு இது பண்ணு ப்ரோ வீடு வேற இப்ப மாத் த்றம் ப்ரோ நாளைக்கு போனு வீடு மாற்ணு ப்ரோ இந்த வீடு கொஞ்ச பிரச்சனன்ட்டு வேற வீட்டுக்கு போயினுக்குறோ அது வீடு வேற காலிப் பண்ணு எங்க தம்பி இது ஒரு பக்க பிரச்சன எங்க தம்பி ஒரு பக்க வண்டி வுட்டு போயி்ட்டு அது ஒரு பக்க சர்வீஸ் பண்ணு உன்னொரு தம்பி இங்க படுத்துனே இருக்குறாப்பு டி அவருக்கு கொஞ்ச நா ஒடம்பு செர்ல்ல தொண்ட வலினு பட்த்துனுக்குறாரு அவர வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்னு போனு ஒரே போங்க ப்ரோ ச்சனன மேல பிரச்சன ஆ ஒன்னுமே செய்ய மட்ல ஆ என்ன ப்ரோ வா
உங்களுக்கு வே உங் உங்க வேல ப்ரோ உங்க ஒர்க் ப்ரோ
எங்க வொர்க்கு கோழிக்கு கோழி பாத்துக்கிறது கோழி பண்ண அப்பற கோழிக்கட அப்பற பெயிண்டிங்கு ஆமா ஆமா ஆம் மா ஆமா ப்ரோ கோழிங் சண்ட சேவல் ஃபார்மிங்கு கோ கோழி கோழி கோழி சண்ட கோழி கோழி சண்ட வேறப் பாக்றோ ப்ரோ அதனால அப்டியே ப பாத்துன்னே இது பண்ணுக்குறோ ப்ரோ கட வேறக்குது அப்பறோ பெயிண்டிங் ஒர்க்கு பார் பெண்டிங் வொர்க்கு எல்லாமே செய்றது ப்ரோ இதுதா அதுதான் இல்ல ப்ரோ
அதுதா ப்ரோ நீங்க அதுதா எல்லா எல்லா பக்கமு ஒழைக்கிறீங்க ப்ரோ கரெட்டு தா ப்ரோ
இப்ப ஒரு இதுல பூரா எல்லா வேலையு செய்றோ எல்லாதா பாத்துக்குறோ எங்க தம்பி சூரியானு ஒருத்தக்குறா எங்க தம்பி உன்னொருத்த அவனு கொஞ்ச மாடு மாடுன்னு கொஞ்ச பைத்திய அப்டியே எடுத்துக்கிட்டு அப்டியே போயினு வந்துனு அவனு எங்க இப்ப காலேஜ் முட்ச்சுட்டு அவனு கோழி பாத்துன்னு எதோ அவ எதோ வேல செய்றா விளாட்றதுதா இல்ல கேரம் போர்டு மட்டு விளாடுவா ப்ரோ ஒக்காந்து த்துலா ஒன்னு விளாடுவா மத்தபட்ல்லா ஒன்னுல செயல்படுற மார்லா இல்ல கிரிக்கெட் விளாடுவே ஸ்டீட் கிரிக்கெட்டு அவ்ளோதா மத்தபட்லா அந்த எக்ஸ் ஸ்ட்டா நெறைய எஃபக்ட் போட்லா எது இதுபன்றதில்ல ப்ரோ அவரு
நீ அதெல்லா ஒன்னு இல்ல ப்ரோ இப் கஷ் அது ப பய்யனுக்கு அப்றோ சொல்லி புரிய வைங்க நீங்க ரொம்ப இது பண்ணிக்காதிங்க உங்க உங்க
தொண்ட வலின்ட்டு அப்டியே பத்துனுக்றா தொண்ட வலி சளின்ட்டு படுத்துனேகிறாரு ப்ரோ நானு எவ்ளோ சொல்லி பாத்துட்டே
அவருக்கு என்ன மன கஷ்டமோ அத கேட்டு ஷேர் பண்ணிக்க சொல்லு ப்ரோ அதுதா ப்ரோ
அது தா ப்ரோ டிகிரி முச்ட்டு அவரே இப்பதா வீட்ல இருக்றாரு ரெண்டு மாசோ முச்சிட் டாரு இப்ப முச்ட்டு வந்ட்டாரு கம்ளீட் ஆயிச்சு ஒரு மாச ஆயிச்சு கம்ளீட்டு அ அவரு சீனிவாசன் ஒரு வருஷமா வீட்ல இருக்றாரு
ஆ ப்ரோ ஆ ப்ரோ
ஆ அவரு டிகிரி ஓல்ட்ரு ஒரு ஒரு வருஷமா வீடல இருக்றாரு இவரு இப்பதா முட்ச்சாரு ஒரு மாசோ ஆவுது இவரு ஒரு தம்பி இவரு வீட்லயே இருக்றாரா அதே ஒரு மன ஒளச் சல் ப்ரோ வீட்ல இருக்றவங்ளா ஏ போலய்யா அப்போ
இது ஒரு ஒரு கரெக்டான ஒரு இதுல சேத்து விட்ருங்க ப்ரோ எந்த பீல்டா இருந்தாலு
பாக்றது நானு பாத்துனேதா இருக்றே இவுங்ளப்ப கண்ணமூண்ணாகுற
ஒரு இல்லைனா இல்லைனா எனக் தெரிஞ்ச ஒரு கம் பெனில ஒரு இது இருக்கு ப்ரோ நீங்க சொன்னீங்கன்னா நா ரெஃபரன்ஸ்
நானு சொன்னே ப்ரோ எவ்ளோ கம்பெனி சொல்லி வுட்டுக்றே காலையில போனா அவுங்க டைம் கேக்குறாங்க ப்ரோ டைம் சொல்ற டைம்னா அவுங் வெளியூரு போக்கூடாதா
ஆ ப்ரோ
ஆ உள்ளூர்லயே இருக்கணுமா ஆ காலைல வந் து ஒம்பது மணிக்கு போணுமா ஒம்பது இல்னா பத்து மணிக்கு அந்த மாரி போணுமா ஆஃபீஸ்க்கு ஆஃபிஸ் ஒர்க் தா வேணுமா மத்ததெல்லா வேணாமா ஒம்போது பத்து மணிக்கு போனாங்கன்னா சாய்ந்ரோ அஞ்சு அஞ்சே காலுக்ல்லா வீட்டுக்கு வந்துர்னுமா சம்பளோ பா எதிர்பாக்ற சம்பளோ பாத்தா இருவத்தஞ்சுல இருந்து முப்பதாயிரோ எதிர்பாக்றாங்கனா அதுக்கு நா வேற ஒன்னு சொன்னே அந்த தொழில்லா வேல ஆவாது ரயில்வே ஜாப் தா நீ எக்ஸாம் எழ்தணு சென்ட்ரல் போர்டு தா நீ எக்ஸாம் எழ்தியாணு ஆர் ஆர்பி எக்ஸாம் எழ்து அப்டின் சொன்னே ப்ரோ ஏன்னா நீங்க அப்டி இல்லன்னா ஒன்னு பிஸ்னஸ் பண்ணு நென்ச்ச நேரத்துக்கு போணு நென்ச்ச நேரத்துக்கு வர்ணுனா பிஸ்னஸ் தா பண்ணணு இல்லன்னா நம்பள மாரி கு ஃபார்மவுஸ் இந்த மாரி கோழி ஃபார்மவுஸ்ஸு இந்த பேர்டு பேர்ட்ஸ் இல்னா டாக்ஸ்ஸு இந்த மாரி அனிமல்ஸ் இல்லனா ஒரு ஃபார்மவுஸ் மாரி ரெடி பண்ணி டெய்லி இன்கம் மாரி பண்ணிக்கலா அத நாட்டுக்கோழி எல்லா இருக்குறல ப்ரோ நாட்டுக்கோழி மாரி ஒரு சின்ன பண்ண ஆ பண்ணக் கோழி மாரி ரெடி பண்ணி அப்டியே நம்ம வச்சுனே இருக்லா ப்ரோ அதெல்லா பிரச் சன இல்ல ஆனா இவுங்க செய்வான்றாங்க அதா பிரச்சனே கொஞ்சோ எஃபெக்ட்டு கொஞ்சன்னா ஒழைக்கணு நம்ப கால்ன ஒ வேலைக்கு போறோ மத்யானோ வரோ திரும கோழி சேவ செய்றோ நடுல நம் போய் இத முடி வெட்ட போனா ஆச ப்ரோ முடியே வெட்ல முடி வெட்டி ஒன்ற மாசோ ஆகுது இன்னைக்கு போய் முடி வேர வெட்ணு அங்க போனா அவே எப்டி வெட் ட்டு தெர்ல அவனுக் கொஞ்சோ எக்ஸ்பிளைன் பண்ணோ முடிவெட்றகு அப்புறோ லைட்டா ஹேர் வாஷ் பண்ட்டு திருமோ வீட்டுக்கு வந்து திருமோ குளிக்குணு ப்ரோ என்ன ப்ரோ பண்றது கஷ்டப்பட்ணு ப்ரோ ஆ சும்மா அங்க போய்ட்டு முடி வெட்னா அவனையு குளிக்க வைன்றது இதெல்லா எப்டி ப்ரோ நம்ம அங்க முடி வெட்டினது வீட்ல குளிக்குணு இவுங்க என்ன பண்றா அவனுங்களே குளிக்க வைன்றது அங்கியு சோம்பேரி பட்றாங் ப்ரோ
அதுக்கு காசுதான அதுக்கு பே பண்றதுதானபா
பே பண்றோ பே பண்றோ ப்ரோ இருந்தாலு நம்போ அங்யே குள்ச்சா கூட வீட்டுக்கு வந்து குளிக்கணுல
ஆமா ஆமா ப்ரோ கர்ட்டுதா என்ன சொல்றனா தம்பீங்க தடம் மாரி போறாங்கனா நீங்கதா வந்து புத்திமதி சொல்லி ஒரு இது கரை ஏத்தனு ப்ரோ
நானு எவுளவோ சொல்ட்டன் ப்ரோ இப்ப முடி வெட்ட போனோ முடி வெட்டுறதுதான் எப்படி வெட்றதா எப்டி வெட்றதுன் தெர்ல இவுர் வேற கொஞ்சோ கோலாரா வெட்டுவாரு ஆனா எங்க தம்பி ஒர்த்தரு அவரு கொஞ்சோ வெட் டி லைனு சைடுகிட்லா வெட்டுவாரு அதுனால வந்து வரவழில எங்கனா போலீஸ் எங்கனா புஷ்டாங்கனா அது வேற வம்பா போய்டு ப்ரோ அதுனால சொல்ற அந்த மார்லா வெட்டாத இப்ப அப்டியே நார்மலா வெட்டிகோ கொஞ்சோ ஸ்டைல் பண்ணு ரொம்ப ஸ்டைல் பண்ணாத அப்புறோ படையப்பா ரஜினி மாரி ஆய்டுவ
ஆ உங்குளுக் மேரேஜ் ஆய்ச்சா ப்ரோ
இல்ல ப்ரோ இவுளோ பிர்ச்சின வச்சினு மேரேஜெலா பண்ண முடியுமா ப்ரோ தம்பிங்களே உன்னு இதாவல குரோத் பண்ல
அப்டின்ட்டு இல்ல இப்ப காலாங்காலத்துல உங்ளுக்கு ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருந்தாதா நீங்க எதாது ஒரு இதுல ஸ்டேபுலா நிக்க
இல்ல ஃப்ரோ அதலா அப்புறோ பாக்குலா ஃபஸ்ட்டு தம்பிங்குள குரோத் பண்ணி உட்டோனா அதுகப்புறோ நம்ம கமிட்மெண்ட் எப்டியோ ஒன் பண்ணிக்கிலா நெனச்சிங்கோ ஃபஸ்ட்டு இவுங்கலலா ஒரு செட்டுல்ட்டு பண்ட்டா அதுகப்புறோ நம்ப எதோ ஒன் பண்லா ப்ரோ
இல்லயா இந்த கா இந்த காலத்துலலா பாருங்க தம்பிக்காக வாழ்றீங்க நீங்க அந்த வானத் தை போல விஜயகாந்த் மாரி நிஜமா ப்ரோ
ஆமா ஆமா ப்ரோ என்ன ப்ரோ பண்றது கால்லே வருவோ அந்த கோழி பாப்போ நம்மளுக் கோழிதா ப்ரோ கல்யாணோ கில்யாண்லா அப்புறோந்தா ப்ரோ மேரேஜு கீரேஜெல்லா ஃபஸ்ட்டு வந்தோமா கோழி பாத்தோமா கோழிக்கு தீனிய போட்டோமா கோழி வள்த்தோமா அப் டி அப்டியே அப்டியே கொஞ்சோ அப்டி ஃபை்ட் கிட் புட்டோமா அப்டியே வெளிய வந்தோமா அது ஒரு கொஞ்சோ ஹாப்பினஸ்ஸா இருக்கு ப்ரோ கல்யாணோலா ரொம்ப கஷ்டோ ப்ரோ ரொம்போ தலவலி ப்ரோ அப்டி இப்டின் திர்ப்பி அதுலா பண்ணவேணா
அப்பிடின்ட்டு இல்ல ப்ரோ உங்குளுகு உங்குளுக்கு ஒரு வம்சாவழி வர்ணுல்ல தலைமுறை உங்க பேர் சொல்றதுக்கு உங்க
என்ன ப்ரோ அதுலா நென்ச்சால அப்டியே ஒரு இதாதா இருக்கு ப்ரோ ஃபஸ்ட்டு தம்பிங்களா செட்டுல் பண்லா அவன்லா ஒரு பொஷ்ஷனுக் கொண்டுவன்ட்டா அப்புறோ பண்ணிக்குலா ப்ரோ நம்போ
கரெட்டுதா ப்ரோ
ம் இப்பதா அப்டி இங்க உன்னோரு தம்பி செட்லாய்டுவாரு அவரு சீனிவாசன் ஆனா வேலைக்குதா போமாற்றாரு மத் தபடி ஃபேம்லி செட்லுக்கலா வந்து நல்லா வழியெத்துன்னுகுறாரு ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ
ஆ ஃபேமிலிக்கலா வந்து நல்லா ஜம்முன் இர்குறாரு ப்ரோ ஆக ரெடி பண்ட்டு அதெல்லா பிரச்சன்ல்ல ஃபேமிலி விஷயோ அதெல்லா ரெடி பண்ணுகிறாரு ப்ரோ இதுதா ப்ரோ அவரு வாங்கல ப்ரோ ரெடி பண்ணுகிறாரு அதுக்குதா மேரேஜ் பண்றத்தா ரெடி பண்ணுனிக்குறாரு ஆனா ஒர்க்குதா போமாட்றாரு வேற எத்துவு பிரச்சன இல்ல அவரு
ப்ரோ ஒர் மேரேஜி போணு மேரேஜ் பன்னிக்னானா ஒர்குக் போனாதான
ஆமா ப்ரோ ஆனா எந்த ஒரு கெட்ட பழக்கல்லா எதுவோ இல்ல ப்ரோ மேரேஜ் பண்ணுனு அவருக்கு ஆச மேரேஜ் பண்றதுக்கு எல்லா பாத்துட்டாரு செஞ்சிட்டாரு ஆனா வேலைக்கு தா போமாட்றாரு
புரியுது ப்ரோ
ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாரி கேக்றாரு ப்ரோ
ப்ரோ இருங்க ப்ரோ நா உங்ளுக் நா உங்களுக் பி காம் முச்சுகிறே குதா அவுருது ரிசியு மட்டு எனக்கு அம்ச்சு உடுங்க அ நா வந்து து எங்க கம்பெனில இது பண்ணி பாக்றே ப்ரோ சென்னைல செய்வாரா
செய்வாரு செய்வாரு ப்ரோ
ஓக்கே ஓக்கே ப்ரோ ஒரு மூணு பாசோ மட்டு ட்ரைனிங் ப்ரோ அதுகப்றோ தா ப்ரோ ஒர்க் ஃப்ரம்ஹோம் தருவாங்க அதுதா ப்ரோ எந்த
அப்றோ ப்ரோ பத்து நிம்ஷோ ஆயிட்ருக்கு நா அப்றோ பண்ற ப்ரோ
ஓக்கே ஓக்கே ப்ரோ சரி ப்ரோ சரி ப்